ம் ஹலோ
கே தா
அ கேக்குதுங்க ப்ரோ குட் மார்னிங்
அ குட் மார்னிங்
அ ப்ரோ அ அ நா ஸ்டடி பண்ணிட்ருக்க நல்லாருக் ம்
சேர் ஸ்டடி பண்ணிட்ருக்கீங்ளா அ காலேஜ் எதுக்காச்சி போறீங்ளா
இல்ல இல்ல நா செல்ஃபா வீட்லந்து சும்மா அப்பப்ப எதனா ஒக்காந்தி படிப்ப அவ்
அப்டியா ஓகே ஓகே நா காலேஜ் போறங்க
ஓகே ஓகேங் ப்ரோ
காலேஜி வந்துருக்க பிரேக் டைம் விட்ருக்காங்க அதனாலதா
ஓகே ஓகே ஓகேங்
ம்
ட்ராவல் ஜாஸ்தி பண்ணுவீங்ளா
அ டிராவல்லா பண்ணுவங்க காலைல எல்ந்த ஒண்ணோ காலேஜி கெளம்பனோ அதா எ டிராவலே அப்டி டிராவல்னா ஊட்டி போயிருக்க பசங்களோட ட்ரிப்
ம் ம்
இதல நீங்க ஏதாச்சி டிராவல் பண்ணிருக்கீங
ட்ராவல் இப்போ அதிகம் பண்ற கேக்குதுங்ளா
அதிகம் பண்றீங்ளா அ கேக்குது கேக்குது சொல்லுங்க ரீசன்டா எங்க போயிருக்கீங்க ட்ராவல்
இப்ப ரீசன்ட்டான இந்த லாஸ்ட் வீக் வந்து சம் ரெஸ்டாரெண்ட் போயிருந்தோ
ரெஸ்டாரெண்ட் போயிருந்தீங்ளா அ ஓக்
அ அ ம்
சாப்ட்டாச்சா இப்ப
ம் சாப்ட்டாச்சி நீங்க
நா இன்னு சாப்டல எப்டியு சாப்ட மாட்ட போல டைம் ஆயிடு கிளாஸுக்கு தா போனோ
ஓகே ஓகே என்ன சப்ஜெக்ட் நீங்க என்ன டிகிரி
நா பிகாம் ஜென்ரல் படிக்கற
அ பிகாம் ஜென்ரல் லா ஓகே ஓகே சோ நா ஃபினான்சியல் அக்கௌண்ஸ்ல்லா வரு இல்லைங்ளா
அ ஃபுல்ல அக்கௌண்ஸ் தா
ஓகே எந்த அக்கௌண்ட் ரொம்ப கஷ்டமாருக்கு
காப்பரேட் அக்கௌண்ட் கஷ்டமாருக்கு
அவ்
ஃபினான்சியல் அக்கௌண்ட்லா ஈசியார் காப்பரேட்டர் தா கொஞ்சோ கஷ்டமார் த்தபடி எல்லா ஓகேதா கஷ்டல்லா இல்ல எல்லா புரிஞ்சிட்டா ஈசி தா
ஓகே
அரியர் இல்லாம க்ளியர் பண்ணூ
ஆ ச அது ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நீங்க வந்துட்டு அது இது பண்ணி கம்பேர் பண்ணி பாக்கும்போது உங்களுக்கு கொஞ்சோ மேப் பி ஈஸியா புரிஞ்சிக்க பாசிபிலிட்டிஸ் இருக்
அ ஆ புரியூ ஒரு சில புரியாது எதாச்சு கஷ்டமார்ந்தா புரியாது த் படியிலா ஓகேதா அதெல்லா அவ்ளோ கஷ்டமாலா இல்ல
அ ஆ ஓகே
ம்
செரி செரிங் என்னுது கம்ப்யூட்டர் பேக்ரௌண்டு
உங்களுதா
ஆமா நா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸு
ஆ ஓ நீங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்தீங்ளா முடிச்ட்டு இப்ப ஜாப் எதா போலியா
ஜாப் போயிட்ருந்தே இப்போ ரீசண்ட்டா ரிசைன் பண்ணியா ச்சி பேங்கிங்ல ஒர்க் பண்ணிட்ருந்த
ஆ செரிங்ஸ்ட
ஆ அப்போ ரிசைன் பண்ணிட்டே
நீங்க எந்த காலேஜுப் காலேஜ்லா போயிருக்கீங்ளா
ஆ
காலேஜ் லைஃப் பத்தி கொஞ்சோ சொல்றீங்களா கேக்கலா
அந்த மாரிலா சொல்றதுக்கு ரொம்ப பெருசாலா இல்ல சோ அது லைக் ஒரு ஷார்ட் டைம் பீரியட் மா அதிக் முடிஞ்சிச்சு அங்க என்ன ஃபுல் ஸ்டடிஸ் ஸ்கூல் தா ரொம்ப படிச்சிட்டே இரு உன்னாலு காலேஜு வீக்லி டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட் டு அப்டின் சொல்ட்டு மாடல் டெஸ்ட்டு அது இதுன் வச்ட்டே பாங்க சோ படி படின் படிக்க வச்ட்டேதா இருப்பாங்க
காலேஜிலயுமா படிக்க வெப்பாங்க
ஆ
ஸ்கூலு தா அப்டி இருக்கூ காலேஜ் கூடவா அப்டிருக்கு
ஈலியுமே அப்டிதா டெய்லியு ஏதாவ்து கொஷின்ஸ் குடுத்துருவாங்க இன்னிக்கு இந்த லெசன் எடுத்தாங்கனா நாளைக்கு இந் த இது டெஸ்ட்டு வெப்போன் சொல்ட்டு போயிருவாங்க சோ இ காலேஜ் லைஃபூ அப்டிதா இருந்தது ஆ இன்னோ னொன்னு என்னனா காலேஜ்ல போய் தா நோட்டீஸ் போர்ட்ல நேம் எல்லா போடுவாங்க இல்லைங்ளா அதுக் க்காகவே எல்லாரு காம்படிட் பண்ணி படிக்க ஆரம்ச்சாங்க ஸ்டூடெண்ட்ஸு ஏனா அங்கதா நறைய மீன்ஸ் ம்
இங்க அப்டிலா இல்ல பச்சாப்படி படிக்லனா அவ்ளதா அப்டின் வுட்ருவாங்க நா ப்ரைவேட் காலேஜ்ல தா படிக்கே படிக்கிறே அப்டி இருந்தூ அப்டிதா
ஓகே ஓகே நம்மள்கு ஸ்கூல்ல வந்துட்டு நறைய செக்ஷன்ஸ் இருக் க்கூ ஆனா அந்த காம்படிஷன்லா இருக்காது இல்லிங்களா அது வந்து மேம்களுக்குள்ள ப்ரச் சினையாருக்கூ ஆனா இங்க வந்துட்டு உன்னோட கிளாஸ்லரக்கிறவங்க கெத்தா நம்ம கெத்தாங்கிற மாரி ஈ அதுல்லா பண்ணும் போது அவுங்கள விட நம்ம எப்டி கம்மியா இருக்லா எல்லாரு அவுங்க கிளாஸ விட நம்ம நல்லா படிச்சு நல்ல மார்க்ஸ் வாங்கனு அந்த ஹச் ஓ டி வந்து ட்டு ஒரு அவங்களோட ஒரு கிளாப்காக நாங்க அவ்ளோ ஹா
அப்டியா
எல்லாரையு ஒன்னா உட்கார வெச்சுதா ரிசல்ட்டு சொல்லுவாங்க யார் யார் எவ்வளோ மார்க்ஸ் வாங்குனாங்கட்டு சோ அப்ப ஒவ்வொரு ஆல் அந்த பி சி ஏ டிபார்ட்மெண்ட் யார் எடுத்தாங்களோ ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் நைன்டி மெம்பர்ஸ் இருக்குனா எல்லாரையு ஒன் னா உக்கார வைப்பாங்க சோ அப்ப எந்தெந்த செக்ஷன்ஸ்ல எவ்ளோ பேர் ஃபெயிலு எவ்ளோ பேர் பாஸ் அரியரிய யார் வச்சிருக்கா வைக்கல எந்த கிளாஸ்ல வந்துட்டு நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத சொல்லும் போது அப்ப அந்தந்த செக்ஷனுக்கு அது ஒரு ஒரு மாரி மரியாதை வருங்கிறதுனாலயே எல்லாரு படிக்க ஆரம்பிச்சோ
அப்டியா நாங்க ஸ்கூல் டேய்சும் படிச்சது இல்ல காலேஜ் டேய்சும் படிச்சது இல்ல ஆனா எல்லாத்துலயு பாஸ் பண்ணிடுவோ எப்டியாச்சு லாஸ்ட் நிமிட்ல உக்காஞ்சு பாஸ் மட்டுன்தா அதுக்காக ஒரு நாள் மட் தோம் எஃபெக்ட் போட்டு படிப்போ எப்டியாச்சு பாஸ் பண்ணனு அப்டின்ட்டு எங்களு எனக்கு ஸ்கூல் லைஃப்ல்லா ரொம்ப ஜாலியா இருந்ததுங்க
ஓகே
ல்லாம் மறக்க முடியாது பசங்கள கூட அப்பதா ஸ்டார்ட்டிங் பேசி ஸ்கூல் லைஃப் ஸ்டர் எல்லாமே எனக்கு காலேஜ் லைஃப் கூட அப்டி இல்ல காலேஜ்ல ஸ்கூல் மாரி இருக்கு
ஓகே ஓகே அதுதா அதுதா அதேதா எல்லாருக்குமே ஸ்கூல் தா வந்து காலேஜ் மாரியு காலேஜ் ஸ்கூல் மாதிரியு ஆயிடுச்சு
ம் பசங்க கிட்ட பேசிட்டு சிரிச்சுட்டு மாம் கிட்ட அடி வாங்கிட்டு அப்டி இருக்கு
ஓகே ஓகே
ஸ்கூல் டைம்ல லேட்டாதா போவோ நாங்க எப்பயுமே வெளிய நிக்க வெப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கு ஜாலியா இருக்கு ஸ்கூல் டைம்ல இப்போ காலேஜ் அப்டி இல்ல டைமுக்கு வரணு டைமுக்கு வர்லையா கேட்ட சாத்திட்டு வெளிய போயிடு அப்டின்றாங்க
ஆமா
ஆனா ஸ்கூல்ல அப்டி இல்ல எப்ப வந்தாலு சேத்துப்பாங்க
ஓகே ஓகே
கிளாஸு கிளாஸுக்கு அட்டனன்ஸ் எடுக்க எடுக்கிறாங்க அதுல ஒரு கிளாஸ் இல்லைனா கூட பேரண்ட்டுக்கு ஃபோன் அடிப்பே அப்டி இப்டினு மிரட்டுறாங்க பேரண்ட்டுக்கு ஃபோன் அடிச்சா அவுங்க என்ன பண்ணுவாங்க
ம்
ம் டைமிங்தா ரொம்ப கொஞ்சோ கஷ்டமா இருக்கு எனக்கு பத்து ஒன்பதுரை மணி காலேஜ் வெஸ்ட்டு இரண்டரை மணிக்கு விட்றாங்க
ஓ ஓகே
ஒரு ஒரு மணிக்கு விட்டா கூட பரவால்ல வீட்டுக்கு போய்யாச்சு சாப்டுவோ பிரேக் டைமுன்ட்டு யாரு சாப்ட கூட முடியல
ம் ம்
மிச்சபடி எல்லா காடு இதெல்லா ஓகேதா
ஓகே ஓகேங் ப்ரோ
அப்றோ
அப்றோ ப்ரோ காலேஜ் லைஃப்னா அவ்ளோதா பெருசா எது சொல்லிக்கிற அளவு இருக்கலா இல்லனா என்ன எங்க காலேஜ்ல நெறயா ஃபங்க்ஷன்ஸ் எல்லா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க
வெச்சிருக்காங்க லவாசான ஒன்னு கிரியேட் பண்ணுவாங்க அதுல இப்போ ரீசன்டா தம்மனா வந்தது அதுக்கு அவ்ளோ ஃபேனு சுட்டமா இருந்தது ரொம்ப பாக்வே முடில அப்றோ லாஸ்ட்டா பாத்தோ நல்லா இருந்தது அப்றோ பாட்டு பாடுனாங்க நல்லா இருந்துச் ஜாலியா இருந்து ஃபங்க்ஷன்ல்லா நெறய வெப்பாங்க அங்க
எங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் வந்து கிரிசன்டோ அப்றோ இது ரெகாட்டா அப்டிங்கிற பேர்ல எதெதோ ஃபங்க்ஷன் எல்லா ப்பாங்க நீங்க சொல்ற மாரிதா நெறய செலிபிரிட்டிஸ் எல்லா கொண்டு வருவாங்க
ஆமா செலிபிரிட்டி எல்லா அதிகமா வருவாங்க
ப்றோ பொங்கல் ஃபஸ்டிவல்னா எல்லாரு அனை கலர் ஃபுல்லா இருப்பாங்க அப்றோ வந்துட்டு அந்த பொங்கல் பான வெக்கிறது நெறயா இந்த இந்த நம்மளோட வீர விளையாட்டுகள் தமிழ் ஓட வீர விளையாட்டுகள்ன்னு சொல்ட்டு நெறயா இருக்கு இல்லைங்ளா அந்த மாரில்லா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க சோ அந்த மாரி பண்ணாங்கன்னா அதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்க பண்லா ஆனா ஜென்ரலாவே அன்னைக்கு டே வந்து நல்லா போகு ஆ கொஞ்சோ ஜாலியா போகுனு வெச்சுக்கோங்க
அன்னைக்கு என்ன சொ ஸ்பெஷல்லா ட்ரெஸு போட்டுட்டு பாட்டு போடுவாங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு
ஆ அந்த மாரியு உண்டு
ஆ
ம்
ஆஹ
ஓகே ஓகேங் ப்ரோ இப்ப நீங்கதா கரண்டா காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க சோ உங்களுக்கு இன்னு டைம் நெறயா இருக்கு ஆனா இப்ப நெறயா எஜுகேஷன் சிஸ்டம் மாறிடுச்சு இல்லைங்ளா
ஆமா ரொம்ப மாறிச்சு
ஓகே
நீங்களே கூட எடுத்துங்க நாங்க நல்லா படிச்சேன் எப்பயுமே படிச்சின்னுதா இருப்பன்னு சொன்னீங்க இப்ப அப்டில்லா இல்ல பசங்க எப்யாச்சுதா காலேஜ் வருவானுங்க வாரத்துக்கு வருவானுங்க அவ்ளதா அட்னன்ஸ் கம்மியாச்சுனா கூட காசு கட்டி அட்னன்ஸ் ஏத்திட்டு அது மாரி எக்ஸாம் எல்லா எழுதுவாங்க ஒருத்தர் ஒருத்தர் செம் அவுட் செம் அவுட் பண்ருவாங்க அப்றோ எழுதவே முடியாது எக்ஸாமு செம் அவுட்ல்லாம் பண்ட்டா அந்த மாரில்லா கூட பண்ணிருக்காங்க
ஓகே ஆனா அப்போல்லா அந்த மாரி இல்ல ரெகுலரா காலேஜ்க்கு வரணு இன்னொன்னு என்னனா காலேஜ் போலன்னா ஒடனே லீவ் லெட்டரு கேப்பாங்க காலேஜ்லயுமே லீவ் லெட்டர் நாங்க சப்மிட் பண்ணிருக்கோ இன்னோனு நெக்ஸ்ட் டே இது மா கன்டினியூஸா லீவ் வந்தா பேரன்ட்ஸோடயு வரு ஏனா நெறய பேர் கிளாஸ் பங்க் பண்ட்டு போவாங்க இல்லைங்ளா அதனாலயே பிரின்சிபல் ஸ்ட்ரிக்டா சொல் ட்டாங்கட்டு பேரன்ட்ஸ் ஒண்ணு வ வர முடியாதவங்க கால் பண்ணி பேசனு ஆமா எங்க பொண்ணு எங்க பெர்மிஷனோடதா லீவ் போட்டாங்க அப்டிங்கற மாரி சொல்லனு
ஆ
ஆனா அப்ப நல்ல ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருந்தது இப்போ ஆனா எஜுகேஷன்ல எல்லாருமே கொஞ்சோ லெத்தா ஜிக்கா ஸ்டூடென்ஸ் அந்த மாரி இருக்காங்க
ம் ஆமா ஆமா லெட்டரு மட்டு எதோ சொல்லுவாங்க எதுக்கு எத்தாலு ஆர்கெட் இங்க ஆர்கெட்ல்லா எது கேக்க மாட்டாங்க டிரெஸ் கோடு் எப்டி வேணா வரலா ஆ ஹேர் கட் எப்டி வேணா பண்லா அதனால பசங்க எல்லா பிளம் எல்லா அடிச்சிட்டு முடியெல்லா ஸ்டைலா வெட்டிட்டு
ம் ஹும்
காலேஜ் வர மாரியே இருக்காது ஏதோ பங்க்ஷனுக்கு போற மாரி அப்டி அப்டினு வருவானு
செரி செரிங் போ செரிங் ப்ரோ பாப்போ மறுபடி
ஆஹ் செரி
ஆஹ் ஓகே